ஹலோ வணக்கம்மா
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் தோழி
ம் சொல்லுங்கம்மா
இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி நம்ம பேசுவோ தோழி
இன்னைக்கி
அதாவது ஆ வயதான காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணு அப்டினா நம்ம இளமை எப் தில் இருந்து ஒரு ஐம்பது வயது வரை என்னென்ன பின்பற்றினால் ஒரு அறுபது வயதிற்கு மேல் நம்ம யாரையுமே சார்ந்திருக்காம இருக்லா அப்டிங்கறத பத் தி நம்ம தொடர்ந்து பேஸ்
ம் பேசலா பேசலாமா நல்ல விஷய
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வசதியான குடும்பங்கள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொருந்து கூடிய சில விஷயங்கள வந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன பின்பற்றலாம் அப்டிங்கறத பத் தி நம்ம வந்து தொடர்ந்து பேஸ்வோ ஆ மொதல்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா குறைந்தது ஒரு இருபது அல்லது இருவத்தைந்து வயதுல வந்துட்டு நம்ம வந்து எல்லோரும் சராசரியா வேலைக்கு வந்து போக ஆரம்பிப்போ இளம் வயதில் பெரும்பாலானோர் பண்ணக்கூடிய ஆ தவறான விஷ்யங்கள் என்ன அப்டின்னா நம்மா கையலஸ் சம்பளம் வர ஆரம்பிச்சிதுன்னா அது சிறிய தொகையோ அல்லது பெரிய தொகையோ ஒரு ஆர்வத்தின் மிகு தினால நம்ம வந் து தேவையில்லாத செலவுகள் வந்து நெறைய செஞ்சரு சேமிப்புங்கிற பழக்கம் வந்து அந்த இருவத்தைந்து வயது அல்லது இருவத்தி மூன்று வயது எந்த வயதுல நம்ம வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்று முதலேஸ் சேமிக்கு பழக்கம் ஒன்று நம்ம கூடவே இருக்கணு அப்டிங்கறது பெற்றவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி குடுத்தால் அதுதா வந்துட்டு மிக பெரிய கல்வீனு நா நெனைக்கிறே ஏனா அந்த மாதிரி பழக் இப்ப நா நிச்சயமா அவங்க வந்து கடன் அப்ஙடிங்கற ஒரு எல்லைக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கு போமாட்டாங்க
உம்
கடன்க்குள்ள போகல அப்டின்னாலே அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியான லைஃப் தா அப்டின்னு நெனைகி பெண் தோட்டி
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா அதேதாம பப் இப்ப வந்து இந்த இந்த ம முதியோர்களுக்கான ஒரு இது நீங்க சொல்றீங்க கரெக்ட்டு தா இளவயதுல நம்ம படிக்கிற காலத்திலேயே பாடத்திட்டத்துல வாழ்க்கை நெறிமு றைனு ஒரு பாடம் வரணு இவ்ளோனா நமக்கெல்லா வந்து பெரியவங்க சொல்லி கொ தாங்க அப்பா அம்மா சொல்லி் கொடுத்தாங்க தாத்தா பாட்டி சொல்லி் கொடுத்தாங்க எப்டி வாழ்க்கையில முன்னேறணு எப்டி நம்ம குடும்பத்தை நடத்தணு எப்படி சேமிக்கணு எப் டி செலவு பண்ணணு அனாவசிய செலவு எப்டி கொறைக்கணு அதுக்கு மாற்றுதிர மாற்றா நம்ம என்னெல்லா பண்ணலானு நமக்கு பெரியவங்க இருந்தாங்க சொல்லி் கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெரியப்பா பெரியமா அத்தே சித்தப்பா யாருமே கெடையாது ஏன்னா எல்லா ஒண்ணொண்ணு பெத் குக்குறாங்க அவங்களுக்குள்ளயே அவங்க மூணு பேர் மட்டுமே ஒரு உலகோனு வாழ்ந்துடுறாங்க அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வெளி உலகோ தெரியர்தில்ல வெளி மனிதர்கள் யாரு எப்டின்னு புரியறதில்ல அதனால இது ஒரு வாழ்க்கை பாடமா வச்சாலே எல்லா கொழந்தைங்களுக்கு அது ஒரு ரொம்ப உபயோகமா இருக்கு எல் நெறைய பேருக்கு அந்த மாரி அட்வைஸ் பண்ணா புடிக்காது இதே ஸ்கூல்ல ஒரு பாடத்திட்டமா வரும்போது அத ஒரு விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு
நிச்சியமா தோழி நிச்சியமா நிச்சயமா தோழி அது வந்து ஒரு கட்டாயமான ஒரு படமா வெக்கும்போது து அதை நடைமுறையில்லையு அப் அவுங்க அனுபவ ரீதியா அந்த சின்ன வயசுலயே அந்த காலத்துலலா ப வந்து பாத்தீங்க டீனா நமக்கு வந்துட் டு ஒரு சின்ன புத்தகத்துல பணம் சேமிக்கிறதுக்குன் தனியா குடுப்பாங்க ஆ அரசாங்க பள்ளிக்கூடத்துலலா அப்டி ஒரு செஞ்சிலுவை சங்கமா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது வந்து வந்து இருக் அப்பா அது இதுல வந் துட்டு அவுங்க சேமிப்பு பழக்கமு கட்டாயமா பண்ணிட்டு இரு ந்தாங்க ஆனா இப் இப்ப நவீனமயமாக்கப்பட்ட காலத்துல வந்து ஆ தவறாக சொல்வதற்கு இல்லை ஆனா அ முதலாளிகள் எப்படி பணம் சம்பாதிப்பது அப்டிங்கற நோக்கத்திலயே குறியா இருக்கறனா குழந்தைகளு க்கு அ வாழ்க்கையின் நெறிகள வந்து கத்து குடுக்கறது கொஞ்சம் குறைவாகதா இரு படிப்ப மட் மட்டுமே நம்பி புத்தக புழுக்களா தான் குழந்தைகளை வந்து உருவாக்குறாங்களே தவிர வாழ் கையோடு இருக்க வேண்டிய நெறிமுறைகள் அந்த காலத்துல கம்ப்பேர் பண்ணும் போது அது வந்து கொஞ்ச சற்று குறைவாதா இரு க்கு அந்த மாதிரி சமயங்கள்ல பெற்றோர்கள் வந்து அதுல கொஞ்சோ கவனம் செலுத்துனா நிச்சயமா வந் ந்து ஆ தன்னுடைய குழந்தை கடனற்ற வாழ்க்கைய வந்து வாழ முடியு இப்ப ஒரு உதாரணமா ஒரு பெண் குழந்தையாகட்டு ஒரு ஆண் குழந்தையாகட்டு ஒரு சராசரியா ஒரு இருவத்தைந்து வயதுல ஏதோ ஒரு தொகை இ பதினைந்தாயிரமு இருவத்தைந்தாய்ரமோ அவுங்க வேலைக்கு போகும் போது து நிச்சயம் அவர்களுடைய தேவை அந்த வயதில் பெரிதா இருக்காது ஒரு இருவத்தஞ்சாயிர சம்பளத் த்துக்கு போறாங்க அப்டின்னா அவங்களுடைய தேவைக்காக ஒரு ஐந்தாயிரம் ஒதுக்கிக்லா குறைந்தது பதினைந்தாயிரம் அல்லது இருவதாயிரம் குறைந்தது ஒரு ஐந் இந்த ஆண்டுகள் கட்டாய சேர்த்துதா ஆகணு அப்படிங்கற ஒரு வழக் த வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு அன்பான முறையில அந்த குழந்தைக்கு பழக்கனாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க ஒரு முப் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுல கடனற்ற ஒரு சொந்த வீட்டுக்கு சொந்த தகார தான் இருப்பாங்க
உம்
அவர்களை நம்பி வர வரவர்களுடைய குடும்பமும் பெண்ணின் குடும்பமும் வந்துட்டு நிச்சயமா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படி இல்ல ப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்காக வீட்டு கடன் அப் அப்படிங்கறத போய் பாதி பேத்தோட பாதி வாழ்க்கை வந்து அந்த கடன்லயே வந்து உழன்று போயிருது இந்த மாதிரி ப்டி ஒவ்வொரு விஷயத்துக்குமே திட்டமிட்டு கடன் வாங்குவதில் காட்டுற ஆர்வத்தை வந்து அந்த சேமிப்புல பழக்கமா மாத்துனாங்க அப்டின்னா நிச்சயமா அங்களுடைய வாழ் ழ்கை வந்து நல்லதொ ஒரு மாற்றமா இருக்கும் இப்ப பள்ளிக்கட்டணம் செலு நடத்துவதற்கே நம்ம வந்து கல்வி கடன் வாங்கறதுக்கு பதுவா குழந்த ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் போது எனக்கு அஞ் சல் அலுவலகங்கள் நறைய திட்டங்கள் வந்து இருக் கு இப்ப பி பி எஃப் அந்த மாதிரி திட்டம் எல்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு அப் அப்புறம் அதுல இருந்து நம்ம பணத்தை வந்து பகுதியாக எடுத்துக்க முடியும்
உம்
அந்த பகுதி பணத்த வெ ச்சு அவங்க பனிரெண்டாம் வகுப்பு வரை அந்த குழந்தையினுடைய கல்வி வருடம் முழுவதும் அவங்கனால முடிஞ்ச தொகை எவ்ளவு வேணாலு அவ்ங்க சேமிக்கலா இவ்ளவுதா அப்டின்னு கிடையாது ஐநூறு ரூவாயு சேமிக்லா ஐயாயிர் ரூபாயும் சேமிக்லாம் மாதம் அந்த மாதிரி சேமிக் க்கும் போது அதுல ஒரு பகுதியை எடுத் து அவ்ங்க வந்து தன்னுடைய குழந்தை க்கு வந்து ஒரு கடன் இல்லாத கல்விய வந்து கொடுக்க முடியும் அத நெறைய பேரு பின்பற்ற தவற்றதுனால வட்டிக்கு கடன் வாங்கி அந்த வட்டி கட்றதுக்குள்ள அடுத்த கல்வி கட்டண வந்துருது
ஆமா
அந்த மாதிரி கல்விக்கு நம்ம கடன் ஆயிருச்சு அப்டின்னா நம்ம எவ்ளோ அஹ் சீரியசா அந்த கடன கட்றதுக்கு முயற்சி எடுக்கிறமோ அதவே வந் இது நம்ம சேமிப்புக்கு அந்த முக்கியத்துவத்தை நம்ம காமிச்சோம் அ ப்படின்னா அந்த வட்டிக்கட்ட ற்ற பணத்திலயே நம்ம நிச்சயமா ஒரு சொந்த வீடே கட்டிலாம் அத பத்தி தொறந்து
ஆ இப்போ நறைய வங்கில கொழந்தைங்க களுக்கு ன்னு உண்டியிலே தராங்க அந்த உண்டியல வந்து சேமிச் அது சேமிச்சுட்டு அத மாச மாச கொண்டு வந்து நீங்க அக்கோண்ட்ல போடணும்னு சொல்லி தராங்க இது வந்து நறைய பெற்றோர்கள் வந்து கண்ட பொருளையும் சாப்டறதுக்கு அனாவசியமா ஒரு ஒரு விளையாட்டுப் பொருள் வாங்கி குடுக்குறதுக்கு என்னென்னமோ வாங்கி குடுத்து பசங்கள கெடுக்கறங்காட்டியும் இந்த மாரி பேங்க கூட்டினு போய் இதுதான் வங்கி இதுல வந்து இந்த வயசுல இருந்து நீ சேமிக்க ஆரம்பிச்சான நாளைக்கு நீ வேலைக்கு போனாலும் சேமிப்ப இது உன்னோட வாழ்வாதாரத்த காப்பாத்தும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நீங்கலாம் எங்களை மாரி யார்கிட் டிங் கையேந்தி நிற்கக் கூடாது கடன் வாங்கக்க கூடாது வட்டி கட்டக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும்
நிச்சயமா தோலி
லி ஆ ன த த வங்கிலும் இந்த மாரி ஒரு ஸ்கீம் இருக்கு நம்ம நம்ம வந்து கொ இந்த கொழந்தை கன்சீவ் ஆன உனேயே ஒரு ஏழு மாசம் ஆன உனேயே இந்த குழந்தைக்கு மாசம் ஒரு அமௌண்ட்டு போட்டு வைக்கணும் ஆர் டி ல
நிச்சயமா
அப் போ ஆ குழல சேமிக்க ஆரம்பிச்சான் தான் அந்த கொழந்தை பருவல இருக்கும் போதே அம்மா நமா பார் ரா சேமிக்கிறா நம்பளும் வந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பாத்து நல்லா படிச்சு பெரியவன் ஆயி வேலைக்கு போய் நாம்ளும் அம்மாவுக்கு எதாவது சேமிச்சு வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரும்
நிச்சயமாத்து தோழி நிச்சயமா
என்னோட ஆழ்ந்த கருத்து இது அந்த மாரி சேமிக்கும் போது அந்த கொழந்தை பொ பொ அஞ்சாங்கல ஒரு அஞ்சு வயசு ஆகும் போது பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும் அப்ப நல்ல ஸ் கூல்ல நீங்க சேக்கலாம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு கிளாஸ் ஆ ஒரு அஞ்சு கிளாஸுக்கு நல்ல ஒரு பேசிக் குடுத்துட்டு ஆறாம் கிளாஸ்ல இருந்து வேற ஸ்கூல் போடும்போது அந்த குழந்தை திணராம படிக்கும் அதே மாரி எல்லா கொழந்தைக்கும் ஸ் சிறு வயதுலே இருந்தேப் பேரண்ட்ஸோட சம்பளம் எவ்வளவு என்ன செலவு என்ன மீறுது கஷ்டம் சொல்லி வளர்த்தாதான் அந்த கொழந்தைங்க ஆடம்பர வாழ்க்கைக்கும் அனாவசிய இது அ அனாவசிய இதுக்கும் போய் நுழையாதுங்க நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம கொழந்தைக்கு பண்ணணோம் பண்ணணும்னு கடன் வாங்கி பண்ணி பெருமை கிடையாது நாமதான் கெடுக்குறோம் இந்த கொழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி வளக்கணும் அப்ப அந்த பையன் வந்து ஒரு பேப்பரை வந்து அனாவசியமா கிழிக்க மாட்டான் ஐயோ இந்த பேப்பர் ரோட காஸ்ட்இவ்ளவு அதனால ஃரப்பேப்ரல கிழிச்சி கனோம் ஒர்க் ஒர்க் பேப்பர்ல கிழிக்க கூடாதுன்னு அவனுக்கு தோணும்
நிச்யமா தோழி
ம் இதுக்கப்ரோ உங்களுக்கு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கம்மா
அதாவது வந்து பாத்தோம்னா நீங்க சொன்ன மாரி கர்ப்ப காலத்திலேயே சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு நெறைய பேர் பாத்தீங்ன்னா பிரசவ செலவுக்கு கடன் வாங்கிதா மருத்துவமனைக்கு செலுத்றாங்க அப்ப கல்யாணமான முதல்லே அல்லது கர்ப்பகாலலோ தொடங்கிய உடனே அது அதுக்குன்னு சொல்லி ஒரு சேமிப்பு தொடங்குனா முதல்ல பிரசவத்துல வாங்கக்கூடிய பிரசவ நேரத்தில் வாங்கக்கூடிய கடன் தொல்லை இருக்
உம்
இவ்ளோ கட்டணம் வந்துருமோ அவ்ளோ கட்டணம் வந்துருமோ அப்டிங்கற ஒரு மனசு சுமை வந்து நிச்சயமா இருக் காது கையில் ஒரு சேமி ப்பு இருந்தாலே அது மனிதனுக்கு வந்து ஒரு தனித்துவமான நம்பிக்கை தா அப்டின் வந்துட்டு சொல்லுவாங்க
உம்
ஏன்னா இந்த காலத்துல நம்ம யாருமே எந்த ஒரு உற்றார் உறவினர்கள் யாரையு எதிர்பார்த்து நிற்பது வந்து நிச்சயம் வாழ்க்கைக்கு வந்து உதவாது தன் கையே தனக்குதவி அதனால அந்த சேமிப்பு பழக்கம் வந்து ஆரம்ப சிறு வயதிலே இருந்தே இருக்கு போது கல்யாண வாழ்க்கைக்கு பிறகும் அது வந்து நிச்சயமா அது வந்து தொடரு ஏன்னா இன்னைக்கு பல ஆண்களாகட்டு பல பெண்களாகட்டு வாழ்க்கையில ஒரு பல வருடங்கள் சேமிப்பு அப்டின்னா என்னனே எ எங்க பெத்தவங்கல்லா பெத்தவங்களு பண்ணுணதுல்ல எங்ளுக்கு சொல்லி் கொ ந்ததில்ல அப்டின்னு சொல்லி ண்டு சொல்லுவாங்க ஈவன் என்னோட ஏ கணவரே வந்து அஹ் அவங்க வீட்டு லா அப்டி சின்ன வயசுலருந்து சேவிங்ஸ் னா என்னன்னே தெரியாது
உம்
எங்ளுடைய திருமணத்துக்கு அப்பறமும் அவருக்கு வந்து ஒரு அதனுடைய முக்கியத்துவம் அது எதுவுமே தெரியாது ஏன்னா சின்ன வயசுலருந்தே அப்டி வளர்ந்து டாரு பல வருடங்கள் கழித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது என்னுடைய சேமிப்பு தா கை கொடுத்தது அந்த நிகழ்வுக்கு அப்ற தா ஓ அதுக்கு முன்னாடி நம்ம சேமிக்கணுனு சொன்னாலு அவருக்கு அந்த பழக்க இல்லாதனால அது அது அதனுடைய முக்கியத்துவ தெரியல ஒரு இக்கட்டான சு சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப என்னுடைய சேமிப்புத் தொகையை எடுத்து குடுக்கு போது ஓ அப்ப இந்த மாதிரி இஅ க்கட்டான சூழ்நிலைல நம்ம அவமானப்படாம இருக்கிறதுக் கு இந்த சேமிப்பு தா கை குடுக்குது அப்படிங்கிறது ஒரு நட் டைமுறை நிகழ்வுகள் மூலம்தா அவ்ங்களுக்கு மன மாற்றங்கள் வந்து வருது
கரெக்டா சொல்லிருக்கீங்க தோழி நமக்கு ந நம்ம திருப்பியும் இத பத்தி ன்னொரு இதுல பேசலாம் தோழி நன்றி வணக்கம்
நன்றி தோழி